ஹலோ
ஹலோ சொல்லுங்க
நல்லாருக்கீங்களா
நல்லாருக்க நீங்க
நல்லா இருக்கேங்க சார் சாப்பாடு எல்லா சாப்ட்டாச் டீயெல்லா குடிச்சட்டீங்களா
இல்ல மேம் இன்மதா டீ ப்பழக்கம் இல்ல நம்மட்ட நீங்க
குடிக்க மாட்டீங்கன்னா நா குடிச்சாச்சு மேரிடா நீங்க அன்மேரிடா
அண்மேரிட்தாம் நீங்க
அன்மரிடா நா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சார் போர்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்னு படிக்கிறாங்க ரெண்டு பொம்பள பிள்ளைங்க
ஓகே மேம் ஓகே
ஓக்கே ஓ
ம் டாபிக் என்ன ம் ஏதோ டாபிக் சொல்லுங்க பேசலா
அந்த ஆக்சிட சாலை விபத்து பத்தி பேசலாமா
ம் ஓக்கே பேசலா மேம் பேசலா
ம் நெறைய இப்ப பாத்திருக்கீங்கள்ல நெறைய இந்த டூ வீலர்ஸ் வந்து புதுசு புதுசா அறிமுகப்படுத்தப் படுத்த நெறையா சாலை விபத்தெல்லா ஏற் படுது பாத்தீங்ளா
ம் பாத்தே மோஸ்ட்லி நம்ம டுவீலர்ஸ்னு அது ட்ரை பண்ண முடியாதுல்ல ப்ரோ மேம் நம்ம டூ வீலர்ஸ் வந்து இப்ப நம்ப இதுவே பாத்தினா அ
முன்னாடி எல்லா ஒரு டி வி எஸ் பிஃப்டி மட்டுந்தா வீட்ல இருந்தது அதோட ரேட்டு ஆனா இப்ப வந்து ஒரு காரோட ரேட்டுக்கு நியரா இருக்கு ஒரு டூ வீலரு பாக்குறீங்கள்ல ரெண்டு லச்சோ ரெண்டரை லச்சோ அந்த வண்டி அதுல என்ன ஃபெசிலிட்டின் கே ட்டோனா என்ன சொல்றாங்க ஓட்டிட்டு போறதே தெரியாது ஸ்மூத்தா இருக்கு அ லாங் டிராவல் பண்ணலா அதிக மைலேஜ் குடுக்கு ஆமா தானேங் சா இப்போ ஒரு புல்லட்டோட ரேட்டே எவ்ளோ வருது ரெண்ற லச்சோ மூன்ற லச்சோ வருதுல்ல ஹலோ